ஹலோ வணக்கம் வணக்கம் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் தோழி நல்லா இருக்கேன்
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு
உம் உம்
ஆ சாப்டாச்சி ஏன்
ஆ பேசுங்க மதியானம் என்ன சமையல் நானா ஆ ஆ அந்த பயிர் இருக்குல்ல தட்ட பயிர்
ஆமா
அதுவும் கொஞ்சம் மொச்சக்கொட்ட ரெண்டையுமே ஒன்னா ஊற‌ வச்சிருக்க
ஓ செரி செரி
போட்டு புளி குழம்பு வைக்கலான்டு இருக்கேன்
சேரி சேரிங்க தோழி சேரிங்க நாங்க வந்து வெஜிடபுள் ரைஸும் முட்டை கிரேவியும்
உம் உம்
நெட்ல ஆமா
நல்லதா சமைச்சு சாப்டுங்க
சேரி சரிங்க தோழி சரிங்க தோழி நாங்களும் நேத்தா நேத்துக்கு மொத நாள் தா அந்த மொச்சய போட்டு கொஞ்சோண்டு கருவாடு போட்டு கொழம்பு வச்சோ ம் ம் ம் ம் நல்லா இருந்துச்சு
இங்கயு கருவாடு நானு வாங்கி வச்சே அது என்னமோ எல்லாத்தையு குடுத்து உடுற அது சில இத குடுத்து விட முடியல என்னால
ஓ சேர்
உம் அது கொஞ்சோ வருத்தமாவே இருக்கு இந்த தடவ என் பையன் போம்போது கண்டிப்பா அத குடுத்து உடனும்
ஓ சேரி செரிங்க தோழி செரிங்க தோழி உம் ஓ செரி
சாப்டணும்ல உம் உம் இந்த தடவ நெறைய நெனச்சுட்டு இருக்க ஆமா நெறைய இது வந்து என்னால குடுக்க முடியாத விஷயங்கள்ல சில இத குடுத்து விடணு
ஓ
வெளியூர்ல இருக்காங்க பிள்ளைங்களுக்கு குடுத்து விடணு நெனச்சுகிட்டுருக்கே
ஓ செரி செரிங்க தோழி சேரி சேரி ஓ செரிங்க செரிங்க தோழி இப்ப பையன் வந்து வெளிநாடு போறாங்க
ஆமாமாமா
சேர் சேர் நல்லது நல்லது
அது கோயிலுக்கெல்லா நறைய போயிட்டு அ உத்தமர் கோயில்னு சொல்லிட்டு அதுக்கு போனோ போன வாரம்லா சாமிய ரொம்ப மனசு இதோட வேண்டுனே
ம்
அடுத்தடவ வந்து பையனுக்கு இந்த மாரி கெடச்சிதுன்னா நா வந்து தாமர பூ வாங்கி வக்கறன்ட்டு அது நா நெனச்சு பாக்கல அ பாஸ்போட்லயே தாமர பூ வச்சே குடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவன்ட அப்பதா சொன்னே அடுத்த வாரம் தாமர பூ வாங்கி குடுக்கலா அந்த சாமிக்கு அப்டின்னே
ஓ
அ அப்றோ அத பாக்கவு அவனுக்கு சந்தோசோ பரவாயில்லமா எப்டி வந்திருக்கு பாத்தீங்களா அப்டின்னு அ அப்றோ இந்தடவ வந்து எனக்கு சந்தோசமா அவரு குடுத்தாருன்னா அர்ச்சன பண்ணிட்டு அனுப்பலான்ருக்க
சேரி சேரிங்க தோழி சா நல்ல விஷயோ ம் கண்டிப்பா அது என்ன கோவில் தோழி
அது வந்து இந்த மும்மூர்த்திகள் இருப்பாங்கல பிரம்மா விஷ்ணு சிவன்
சிவன் ஆ
ஆ அது வந்து நறைய அந்த தடைகளல்லா நீக்குறது அந்த கோயில்
ஓ செரி செரி மூணுமே ஒரே இடத்துல அ
அது ஒ நா போயிட்டு தா இருந்தோ ஃபஸ்ட்டு திரவ பொண்ணுக்கு போம்போது அவ எட்டு வாரத்துலயே கெளம்பிட்டா அப்றோ பையனுக்கு நாங்க வேண்டிந்த ப்போது அவனுக்கு பதினோராவது வாரம் கெடச்சிச்சு
ஓ பரவால்ல ம் ம்
அப்றோ நா ஜாதகத்த கொண்டு போய் பொண்ணுக்கு அங்கதா வச்சு கும்புட்ட
ஓ செரி செரி
அதயும் தடய கொஞ்ச நீக்கிட்டாங்க நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சா போனும் ஒரு நாளைக்கு அவங்கள அழைச்சிட்டு
ஓ சரி சரி
அது மாரி இப்ப பையனுக்கு வேண்டிருக்கேன்
ம் ம்
ம் அது நறவேருச்சனா போயிட்டு ஒரு நல்ல ஒரு அர்ச்சன பண்ணிட்டு
ம்
ஸ்வாமிட்ட வேண்டிட்டு வரணும்
சேரி சேரிங்க தோழி
யு எல்லாமே அவுருட்ட தா வேண்டுன அந்த சாமி கிட்ட வீடு குடுத்தாரு எல்லாமே அந்த ச சாமி குடுத்துருக்கு அது வந்து பழம் அதாவது பழமை வாய்ந்த கோயிலு
ஆ அந்த மாரி கோவில்கள் ஒரு நமக்கு ஒரு வைபு இருக்கு நல்லதான வைபு நல்லது கான இது கண்டிப்பா இருக்கு அந்த பழமை வாய்ந்த கோயில்ல தா அது நறைய கிடைக்குது
அந்த மூணு மாசதுக்கு ஒரு தடவையோ இல்ல மாச மாசமோ நம்ம இப்ப காலடி வந்து அந்த இதுல படணுமா அந்த மாரி கோயில்ல அப்பதா நம்மள புடிச் ச அந்த கெட்ட ஒரு இதெல்லா வந்து போயிரு அப்டின்னு சொல்றாங்க
ஓ பர
ஆ எனக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல பைய வரும்போது நா போய்க்கிறது
ஓ சேரி சேரிங்க தோழி சரிங்க
அவுங்க சொன்னாங்க நீ அவரு படுத்திருப்பாரு பெருமாளு
ஆ
ட்ட கொண்டு போய் நாங்க ரெண்டு மூணு தடவ அந்த இத கொடுத்தோ பாஸ்போர்ட்ட ப்ப இன்னொருத்தவுங்க சொன்னாங்க அ பிரம்மாட்ட போய் வச்சு எடுங்க
ஆ ஆ
ம் ஒடனே நடக்குனாங்க அப்றோ அன்னைக்கு பிரம்மாட் டதா போயி வச்சு ட்டு எடுத்த பொண்ணு ஃபோன் பண்ணி இது மாரி அப்ளை பண்ணிருக்காங்கனு சொன்னுச்சு சந்தோஷமா இருந்துச்சு கோயில்லே
பரவாயில்ல பரவாயில்
ம் அது மாரி சில காரியங்கள் எல்லாரு குமே அங்க நடக்குது ஆ அது நம்பளுக்கு ஒரு எப்டி சொல்றது ம் மனசுக்கு ஒரு இதா இருக் குது ம் எனக்கு கொஞ்ச நாளா அப்டிதா இருக்குது பாவோ பிள்ளைங்ககு ந எனக்கு சூழ்நில தெரியுது உங்கள நா கஷ்டப்படுத்துறது திட்டுறது எல்லாமே எனக்கு தெரியுது தெரியாம இல்ல அதாவது அவுங்கள நம்பி இங்க வந்து நா சில கமிட்மெண்ட்லா வச்சிருக்கனா அது ஒரு ஆளால் ஃபுல்லாவே என்ன அத ஃபேஸ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்குது நா யாருகிட்ட காட்டுறதுங்கற மாரி காட்டுற மாரி இருக்
இருக்கு அந்த கோவங்கள் வந்து
ம் ஆமா மத்தவுங்கள்ட்ட சொன்னா நம்மள வந்து எளக்காரமா நெனப்பாங்க ஆ பேர இது இதுக்கு போய் சீட்டு போட்டிருக்காரு பாத்தியா தும்முர எடுத்தவ அப்டின்னுபாங் க இத செய்து அத செய்தும்பாங்க நா அதனால அதெல்லா யார்டையு ஷேர் பண்ண கூட முடியில
புரியுது புரியுது அந்த இதெல்லா அடக்கி வைக்கும் போது டென்ஷன் அதிகமாயிடுது அ அ ஆ
றப்ப திட்டிக்கிற அவ்ளோதா வேற என்ன செய்யறது நா இல்ல அதாவது மாசத்துல நம்மளுக்கு தொண்ணூறாயிர ரூவா பிரச்சன இருக்கும் போது அத ஒரு லேடியா இருந்து நா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆ அவன் வந்து ஒரு சில ஒரு அதாவது விவர தெரிஞ்சா தெரியாமலையான்னு தெரில அவ ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு அந்த பைய வந்து ஏ கிட்ட சொல்றாப்ல இந்த மாரி கடன்ல இருக்கீங்களாமே நாளிக்கி கடங்காரங்க வந்து உங்க வாசல்ல நின்னா என்ன பண்ணுவீங்க ஏ உங்க பைய அங்க அனுப்புறீங்க அப்டின்ல்லா கேட்டா அந்த பைய அதாவது இங்க உள்ள பிசினஸ்ச பாக்க சொல்லுங்க அஞ்சு லட்ச போட் ட்டு இது பண்ணலா அப்டின்னு மைண்ட டைவேர்ட் பண்றாங்க
ஓ
அப்ப அந்த விஷயத்த ஏ ஷேர் பண்ணணு அப்டின்னு தா தோணுது
அத தா பண்ணணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ம் ம்
தோணுது அப்ப அவனுக்கே புரியுது செரி அவ ஏதோ டைவேர்ட் பண்றா நம்மள அப்டின்ட்டு கொஞ்சோ இப்ப வெலகி இருக்கிறா நம்ம சொல்லி புரியாதத கால அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுப்பா அவ்ளோதா
கண்டிப்பா கண்டிப்பா யாரையுமே இது பண்ண கூடாதுல ஃபோர்ஸ் பண்ண கூடாதுல்ல இத பண்
செரி நம்பி ஒரு விஷயங்கள ஒண்னுமே பேச முடில இந்த காலத்துல அத நா மனசுக்குள்ள வெச்சுக்க முடியாம ஃபோன்ல வே அதாவது அந்த நேரத்துல கொட்டி தித்தறது அப்றோ என்ன நார்மலா தானே நம்ம இருக்கிறோ இதேவா நெனச்சுகிட்டு இருக்க முடியு ம் அதையே நம்ம நெனைச்சுக்கிட்டு இருக்க முட்ல செரி போ நீங்களு என்னா பண்ணுவீங்கன்ட்டு இந்த இப்ப சில இதுல இந்த பிரி சின்ன சின்னதா சம்பாதிக்கிறத வெச்சு இன்னிக்கி கூட வீட்டு வாடக அததா குடுக்குறே நானு நா அவங்கள கஷ்டப்படுத்தல ம் இதெல்லா வந்து நான் வந்து என்னோட செலவுக்கு பர்சனலா எதுக்காவது நா வெச்சுக்கிறதுதா
ம் ம்
அது கூட நா இப்ப பண்றது கெடையாது சேர் போயிட்டு போது அவங் அவங்களையு நம்ம கடங்காரங்களா ஆக்கக்கூடாது இதுவரையிலு வாசல்ல எந்த கடங்காரங்களு வந்து நிக்கல அந்த அளவுக்கு தா நா பாத்துக்கிட்டு இருக்கே
வராது வராது அந்த அளவுக்குல்லா வராது சீக்கிரமா உங்க புள்ளிங்க நா நல்ல படியா சம்பாதிச்சுருவாங்க
அதுதா எனக்கு என்னன்னா அசால்ட்டு தனோ வெளாட்டுத்தனோ வந்து லைஃப் ல்ல இருந்து இன்னிக்கி அம்மா வந்து பொறுத்துக்குவாங்க வர போறவங்க கண்டிப்பா பொருத்துக்க மாட்டாங்க அந்த காலத்துல
கண்டு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
ம் அது எவ்ளவோ அப்பெல்லா வந்து அதாவது என்னை நேர்ல வந்து பாத்து நா எப்டி கஷ்டப்பட்றேங்குறத புரிஞ்சிருக்கு இதுக்கப்றோ வந்து லைஃப் வந்து இது வந்து இது வரையில எனக்கு சம்பாதிச்சு குடுத்தான்னு வெச்சுக்கோங்களே இனிமே வந்து அவனுக்கு லைஃபுக்கு வேணுன்னு நெனைச்சா அவ ஸ்ட்ராங்கா இருக்கணு அவ்ளோதா
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இருப்பாங்க கவலப்படாதீங்க பிள்ளிங்கெல்லா பொறுப்பா நல்ல படியா சம்பாரிச்சிருப்பாங்க
ஆமா
ம் நல்ல விஷயோ என் பைய ஸ்கூல் தா படிச்சுட்டு இருக்
ம் ம் ம்
ஆமா ம் இனி பெருசாயி அடுத்ததா எல்லாத்தையு ஃபேஸ் பண்ணனு
ம்
இப்பவே நறைய ஃபேஸ் பண்ணிட்டு தா இருக்கோ
உங்களெல்லா அதாவது உங்க பைய வந் து சில விஷயங்களை பிரிஞ்சு இருக்கிறதே அவே
கண்டிப்பா கண்டிப்பா அதுவே அவன் இந்த வயசுல பெரிய விஷயந்தான் ம்
அதெல்லா வந்து மாறிரு எல்லா அப்படியே சுத்தமா ம் இன்னு நீங்க உங்க பையனோட வந்து பா நேர்ல பாக்கும்போது நிறைய விஷயங்கள் மாறு
ஆமா ஆமா ஆ சொல்மா
எந்த கஷ்ட எந்த சூழ்நிலைகள் வந்தாலு படிக்க மட்டு நம்ம வந்து நல்லா
நல்லா வச்சுர்ணு படிக்க வச்சணு அதுதா
அந்த லைன் வந்து கரெக்டான ஒரு பாதையில போணுச்சுன்னா நல்லா இருக்கு நானே ஏ தேவை இல்லாம வந்து என் பையன வெளிநாட் கு அனுப்பனேன்னு எனக்கு தெரியல அது யோசிக்காம நா அந்த இது செஞ்சுட்டே
ஓகே ஓகே ஆ
முப்பது வயசுல வந்து அவன் வந்து திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சா வந்து பேசாம நல்ல வேலையை பாத்துட்டு இருக்கலா அ பேங்கிங் லைன்லயே எதோ ஒண்ணு பாக்கலா
ம் ம் ம் அது ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சுருந்திருக்கலா
ம் ம் இல்ல நான் அப்பயுமே வந்து எக்ஸாம்லா எழுததா சொன்னே இந்த பாருங்க இப் இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் வந்தது அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க நான் திட்டி இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சுட்டான் எதுக்கு பதிஞ்சான் பதிஞ்சுட்டான் ஆ அந்த அப்ளை பண்ற வேலை வந்து இன்னு இருவது நாள் தா இருக்கு இருவது நாள் இல்ல இன்னு பதினஞ்சு நாள் தா இருக்கு அவிங்க இருவதாந் தேதி வரயிலுந்தா டைம் குடுத்தருக்கானங்க அப்ப அந்த அதை செய்ய கூட நேரலங்கிறாங்க பாருங்க அப்பற எப்டி கவர்மெண்ட் ஜாப்க்குல்லா ஆசைப்படுறாங்கனு எனக்கு
ம் அதெல்லா பண்ணுனாதானே கிடைக்கும் நமக்கு பிள்ளைங்களோட அசால்ட்டுதன தா விளையாட்
ம் எல்லாத்துலயும் இப்படி கேர்ளஸ் இருந்தா நான் என்ன சொல்றே எப்ப அவன் எக்ஸாம் கூப் புறானா வந்து எழுதிட்டு போங்க எது எதுக்கோ டிக்கெட் போட்டு கிளம்பி வராங்க போறாங்க
ஆமா எக்ஸாம் டயத்துல போய் வ எழுதிட்டு வர வேண்டியதா ம்
இதெல்லா வந்து நம்ம சொல்றது தப்பா தெரியுது அதாவது எனக்கு சொல் ல்ற விதம் வந்து சாப்ட்டா சொல்றதுக்கு வந்து வரல
இப்போதைக்கு இருக்காது மனப்பக்குவம் இப்போதைக்கு இல்லை அந்த மாரி அதுதா
கோபமா தா சொல்ற மாரி வருது ஏன்னா அவுங்க செய்யறது அப்டி இருக்கும்போது எனக்கு அந்த இது வரதா செய்யு
ஆமா ஆமா கண்டிப்பா
ம் அதனால அம் பாப்போ பொறுமையா சொல்லி பாப்போ
ஹ சொல்லுவ
ஃபியூச்சருக்கு என்ன ஃபியூச்சருக்கு என்னவோ அததா நம்ம சொல்ல போறோ கொழந்தைங்களுக்கு வேற என்ன சொல்ல போறோ இத செய்யி இந்த வழில போ அதா இப்ப எவ்ளவோ கட்டி நம்ம வந்து வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புறோ போறோ அத இந்த வேலைக் காக கட்டி சேத்துட போறோ எவளோ பேரு இருக்குறாங்க உங்க பையன எக்ஸாம் எழுத சொல்லுங்க சேத்துடலா உள்ள அப்டின் சொல்றாங்க
அப்ப அந்த டைம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுனா தா ம் ம் ம்
அத கூட ஒரு பேரண்ட்டு போய் கைய புடிச்சா போய் நீனு அப்லே பண்